சொல்லங்கம்மா எப்டி இருக்கீங்க நானு நல்லா இருக்கேங்க சாப்பிட்டாச்சாங்க ந இப்பதாங்க வீட்டுக்கும் வந்தேன்
சாப்பிட்டீங்களா
இப்பதாங்க வீட்டுக்கே வந்தேன் இப்பதாங்க வந்தன் ஆ அதான் சாப்பிட்டாச்சா கேக்குறீங்கள யார் சொல்ல
செரி செரி
ம் நீங்க சாப்பிட்டாச்சா
ஆ நா சாப்பிட்டேன்
என்ன சாப்பிட்டீங்க
நா வந்து தோச தோசயும் சாம்பாரும்
செரி செரி சட்னிலாம் இல்லயா சாம்பாரு எப்போவுமா செரி கார சட்னி சாப் அப்றோ நல்லா இருக்கும்
எங்க அம்மாக்கு என்ன முடியுமோ அப்ப அத பண்ணி தருவாங்க
அப்டியா
மத்தியானம் வச்சது சாம்பார் அதே நைட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம் ம்
ம் உங்களுக்கு எல்லா தோசை போட வரவா
வரோம் அது என்ன பெரிய விஷயம் இது தானே தே
மாவு மாவும் கலக்க வருமா
ரொம்ப பெரிய விஷயம் பாருங்க அது
ஆமா செரி சொல்லுங்க ரொம்ப பெரிய விஷயமா அது சொல்லுங்க எப்டி பண்ணனும் அது இல்லங்க மாவு எப்டி மாவு எப்டி நீங்க ஆக்குவீங்க மாவு எப்டி ஆக்குவீங்க
அதான் சொல்லிட்டனே ஏற்கனவே
எப்போ எப்போ சொன்னீங்க இப்ப தானே நம்ம பேசுற அதுக்கு முன்னாடி எங்க பேசிருக்கோம்
நா சொல்லிட்டேங்க சொல்லிட்டேங்க ஃபஸ்ட் டைம் பேசுறோம் தா ஆனா நா உங்கக்கிட்ட சொல்லிட்டேன்
செரி மறுபடியும் சொல்லுங்க
நீங்க சொல்லுங்க ஏதாச்சும்
நான் என்னங்க சொல்றது உங்க கிட்ட செரி நீங்க காலேஜ் தானே படிக்கிறீங்க
ஆமா
கட்லாம் அடிச்சிருக்கீங்களா காலேஜு
இல்லங்க அந்த பழக்கமே எல்லா இல்ல
அப்டியாங்க நிஜமாவே வா
ஆமா ஆமா
நம்ப முடியலயே
ஏன் நம்ப முடில
ஆமா இப்ப இருக்கிறவங்க எங்கங்க சும்மா இருக்காங்க கூட இருக்கிறவங்கல்ல கொஞ்சம் இழுத்துட்டு போயிடுவாங்க நல்லா இருந்தா கூட
எங்க வீட்டுல அப்டி எல்லா அ அலோடு பண்ண மாட்டாங்க
அப்டி கட்ட அடிக்கிறது தா என்னங்க வீட்டுக்கு தெரியாம போறதுதானங்க கட்ட அடிக்கிறது
மாத்திப்பேங்க எப்டிய வது பச்ச மாட்டுப்பேன் அதுக்குதான் ஃபஸ்ட ஃபஸ்ட்டு நா ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் ஆனா இப் இப்போ காலேஜ் வந்து அவ்ளோவும் இல்ல
எத்தன தடவ அடிச்சிருப்பீங்க காலேஜுக்கு வந்து தோட்டல்லா
ம் ஃப்ஸ்ட் இயர்ல எல்லாமே சொல்லிட்டு தா போயிருக்கேன்
ஆ
செகண்ட் இயர்ல வந்து ஒரு நாள் வந்து மூவி போயிட்டேன் அப்றோமா ஆமாங்கா அது பெரிசு சண்டை வந்துச்சு அ அப்றோமா வந்து ஒரு வாட்டி எனக்கு புடிச்சவங்களுக்கு பேர்த்டேன்னு சொல்லி வாங்கும் போனேன் அது ஒரு குத்தம் ஆயிடுச்சு அப்றோமா இன்னொரு வாட்டி எங்கையோ போனே அதா அவ்ளோதா லாஸ்ட்ட் ஒரு பெரிய சண்டை மாதிரி இருந்துச்சு அதோட நிறுத்தனதுதா
நல்லதுங்க இப்படிதாங்க இருக்கணு சும்மா கட்ட அடிச்சுட்டு சுத்திட்டு இருந்தா எப்படிங்க அப்படிலா இல்லங்க இல்லங்க அப் நீங்க அப்படி சொல்றீங்க நீங்க கேளுங்க நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா வீட்டு வீட்ல என்ன நெனச்சு அனுப் புவாங்க காலேஜ்க்கு பொண்ணு படிக்கணு போயிட்டு கெட்ட பசங்க கூட சேர கூடாது சர் கேளுங்கப்பா
அ அது அது எல்லா எங்க அம்மா வந்து எப்படி தெரியங்கா நீங்க கேளுங்க ஃபஸ்ட்ட் எங்க அம்மா வந்து எப்படின்னா நா சொல்லிட்டு இப்ப நா சொல்லிட்டு போ போகல வச்சுக்கோங்களே நா இப்போ போறே யாரா சு பார்த்து அம்மா கிட்ட மாட்டி விட்டாலு எங்க அம்மா சொன்னாங்க சொல்லுவாங்க என் கிட்ட சொல்லிட்டு தா போ போனா அப்புறமா எனக்கு சொ வந்து கேப்பாங் கேப்பாங்க எதுக்அங்க போனே எனக்கு நீ சொல்லிட்டு போனுதானே ஆ அந்த
அதானங்க நானு சொல்றே உங்களுக்கு
என்ன சொல்றீங்க நீங்க நீங்க போவே கூடாது சொ சொல்றீங்களே அதெல்லா ஒரு ஜாலிங்க பெண்ணோட சேர்ந்தா வீட்டு கட்டதா நா
போறது வந்து படிக்கங்க ஜாலி பண்ணலால ஜாலி பண்ணதா அவங்களுக்கு
நீயு பண்ணணு ஜாலியு பண்ணு லைஃப் செ நன் தா இருக்குன்னு சொல்லுங்க காலேஜ் முடிஞ்சுச்சனா அது லைஃப் பா
அதுக்கு அப்புற தா உங்க லைஃப்ஃபே ஸ்டார்ட்
வாழ்க்கை தேடியே போனு அதெல்லா ஒரு என்ஜாய்மென்ட்டா அது தனி இது தனி அது ரெண்டு நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது ஓ
காம்ப்ரமைன்ஸ்ல்லா இல்லங்க நா சொல்றது உங்களுக்கு புரியுதா
சரி அது விடுங்க வேற பேசுங்க அது எதுக்கு உங்களுக்கு
எதுக்குன்னா சும்மா தா வேற நீங்க எல்லா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
சொல்லுங்க என்னா இப்போ என்ன சாப்பிட போறீங்க
இப்ப வந்து தோச சாப்பிட போறேன் வந்து செஞ்சுதரீங்களா
தோசையா தொட்டுக்க
தொட்டுக்க வந்து சட்னி
அப்
சட்னி இல்லங்க எங்க எங்க வீட் லயும் சாம்பாரு தாங்க இருக்கு மதி யானமும் எங்க அம்மா சாம்பாரு தா செஞ்சாங்க தொட்டுக்கங்க
செரிங்க எவ்ளோ சாப்பிடுங்க தோசை அ சாப்டனும்னா
நா ரெண்டு ரெண்டு தோசை சாப்பிடுவேன் முட்டை தோசை எப்பாது ஒரு நாள் சாப்பிடுவேன் சாப்பிட்டா லாத்தி மூணு இல்லாத்தி ரெண்டு அவ்ளோ தா நாங்க அதுக்கு மேல எல்லா போகா தூங்க அதுவும் நா தோசை குண்டா இருக்கும்ல அந்த மாரி லாம் சாப்படுங்க
ஆ மெலிச இருந்தா தான் நல்லா இருக்கும் உண்டா நா ஒரே இதுல வந்து சாப்பிடவே கூடாதுன்னு சொல் மயின்ட்செட் வந்துரும்
ம் எப்டியோருக்கு அது இட்லி சாப் ட மாரியே இருக்கும் தோசைக்கும் இட்லிக்கும் டிப்ஃரெண்டு தெரியாது அதனால நா எப்பவுமே மெலிசா சாப்பிடுவேன் தோசைலாம்
ஆ
ஆ உங்களுக்கும் அப்டி தா பிடிக்குமாங்க
எனக்கு மெலிசா இருக்கணும் பெப்பர் மாரி இருக்கணும் எனக்கு பெப்பரு எங்க அம்மா என்னா தெருமா சாரி எங்க அம்மா என்னா தெரியமா பண்ணுவாங்க கேளுங்க அம்மா என்ன தெர்மா பண்ணுவாங்க முதல்ல வந்து ஒரு பவுல்ல வந் முட்ட ஒடைச்சி போட்டு பெப்பர் போட்டு ஆ மேளகா கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அடிச்
மிளகா தூளா இல்ல மிளகா போடுவீங்களா அப்டியே
தல் தூள் தான் தூள் அது போட்டு அரு நல்லா அடிச்சுட்டு தோச பேப்பர் மாரி அப்டியே போடுவாங்க போட்டு அதுல வந்து ஆ அந்த முட்ட வந்து சேத்துட்டு அப்றோமா நைட் போடுவாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு
அப்டியா சேரிங்க
பச்சு பூரி எல்லா செய்வாங்கல்ல உருளக்கிழங்கு மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதுல ஃபரிட்ஜ்ல வச்சு தோச போட்டு அது உள்ள வச்சு அந்த மாரி பண்ணி தந்தாங்க நல்லா இருக்கு
ம் செரிங்க செரிங்க
ம் பு ஒரே மாரி சாப்ட்டா போர் அடிக்குங்க எனக்கெல்லாம்
பண்றது பிளான் உங்க லைஃப்ல காலேஜ் முடிஞ்சிச்சுன்னா
பாக்கலாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி இப்போதைக்கு ஐடியா இல்ல பாக்கலாம்
அப்டியா இல்ல உங்களுக்கு ஆச இருக்குல அது பண்ணணும் இது பண்ணனும்னு
இல்லங்க எனக்கு பெரிய ஆசை எல்லா எதுமே இல்ல
அப்டியாங்க
கேம் டிகிரி போடலாம் சொல்லிருக்கேன் அவளே தான் செகண்டரி இதுலே என்னப்போ போடணும் எங்க அம்மாக்கு புடிச்சது நா போடுவேன் எங்க அம்மா கிட்ட கேப்பேன் என்னா எங்க அம்மா வந் து எனக்கு காலேஜ் ஆசையா சேத்தாங்க ஆனா அவங்க புடி அவங்களுக்கு அவுங்க சொன்ன குரூப் நான் எடுக்கல ஓகேவா எனக் கடைக் இல்ல அப்பறமா வந்து கா கெடச்சு அதுல வந்து சேர மு டியான சிட்டுவேஷன் ஆயிடுச்சு
ம்
இப்ப வந்து எங்க அம்மா என்ன ஆசப்பட்றாங்களோ கேட்டு நா ஜாய்ன் பண்ணுவ
அப்பிடியாங்க செரிங்க நல்லது நல்லதுங்க இப்டிதா இருக்கனு அம்மா பேச்சு கேட்டுட்டு யாரு பேச்சு கேக்காதீங்க
யார் பேச்சு நா கே க்க மாட்டே
அதா யாரு பேச்சு கேக்காதீங்க ஏனா அம்மா ம ட்டுந்தா நன்ம செய்வாங்க வேற யாரு வேற யாரு செய்ய மாட்டாங்க சும்மா வாயால சொல்லுவாங்க நிஜத்துல பண்ணிடவா போறாங்க ம் ஆ அப்றோ நீங் உங்களுக்கென்னா
சண்டே இன்னக்கி எங்யாச்சு போனீங்ளா?
இல்லங்க இல்லங்க வீட்லதாங்க இருந்தோ எங்க மாமா வீட்டுக்கு போனோ அங்கெயே இருந்தோ
சேரி ம் ஜாலியா இருக்குமா?
ஆ அங்க நா டெய்லி போவெங்க ஜாலியா தாங்க இருக்கு ஃபஸ்ட்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட சு த்திட்டே இருப்பே ஏரியால உக்காந்துட்டு பேசிட்டு இருப்பே இப்பலா போறதெல்ல போய் ஆயிடு ச்சு ரெண் ஆ ரெண்டா நால் மாச பக்கொ ஆயிடுச்சு போறதுல்ல சந்தி கிலா எங்க மாமா வீட்ல போ ஒக்காந்துருவேன் பேசிட்டே இருப்பேன் இல்லைன்னா கேம் வெளாடுவோம் யூனோ காட்ஸ் தி தெமா ஓங்களுக்கு யூனோ காட்ஸ் அது ஒரு கேமுங்க அது நல்லாருக்கும் காடுஸ் கேம் எனக்கு ரொம்ப புடிக்கும்
ம்
ம் அத வச்சு வெளாண்டு இருப்போம் எல்லாரும் ம் சரிங்க சொல்லுங்க அப்றோ உங்கள் தாங்க என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க சரிங்க நம்மளுக்கு குடுத்த நேரம் முடிஞ்சிருச் சி
அப்டியா சரிங்க ஓகேங்க